வணக்கம்
வணக்கம்
என்ன பண்றீங்க
என்ன பண்றே சாப்டுட்ருக்கே
ஓகே ஓகே நா தோ இங்க ரசம் தா நாந்தா முன்ன சொன்னல எனக்கு ஒடம்பு சரில்லணு ப்பதா லைட்டா ஃபீவர் வர மாரிருக்கு
ஃபீவர் வர மாரி இருக்கா ஃபீவர் வர மாரி இருக்குன்னா எல்லா அல்சர் மாதிரி ஆய்ருக்குனு நெனைக்றே
அதா சாப்ட்ட ஃபுட்டு ஏது செட்டாகாம இருந்திருக்குமா
இருக்கலா இந்த மாரி கூட இருக்கலா ஆனா ஏன் உன்னோட என்ன சொல்றது இம்யூன் பவர் சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருக்கு உனக்கு
எல்லா இந்த நைட் ஷிப்ட்ல இருந்தனால இன்னுந்த சரியா செட் ஆகலயாட்டுக்கு என்ன பண்றதுன் தெர்ல
வெளில சுத்தாத மொதல நீ ரொம்ப வெளில சுத்ர எனக்கு தெரிஞ்சு அதுலயே உனக்கு வந்து இ பாதி இது வந்துரு
கரெக்ட் தா இன்னொமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு
பண்றா அப்டிதா சொல்ற அப்பறோ நால் நாள்க்கப் அப்பறோ பாத்தா ஆள் எங் எங்கனா பாக்கர்தே கேட்டா அங்க போயிருக்கா இங்க போயிருக்காங்கறாங்க அப்பறோ ஆளையே பாக்க முடியறது இல்ல
அப்ப என்னா பண்றது போய் தான ஆகனு
உம் அப்படி எல்லாம் கிடையாது எப்போவோ அதாவது முதல்ல நம்மளோட ஹெல்த் எப்படி நம்புளுக்கு என்ன அப்படிங்கறத முதல்ல பாக்கணும் எல்லாருமே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல
கரக்ட் தான் நம்ம மட்டும் தான் அலையணும் எல்லா அவுங்கவுங்க உண்டு வேலையுண்டுனு இருப்பாங்க
ம் ஆமா அதனால நம்மளோட ஹெல்த்த தான் நம்ம பாக்கணும் ஒண்ணும் இல்ல இவ்வளவு அலையறல நீ இப்போ வயிறுவலிக்குது எனக்கு ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு இதெல்லா யாரு வந்து பாக்க போறாங்க சொல்லு உம் ம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி ரொம்ப இதுன்னா யாராவது சொன்னா னா வந்து கூப்டுட்டு போற மாதிரி இருக்கும் இல்லைன்னா யார் வருவாங்க யாரும் வரமாட்டங்க மனம் அஹ் என்ன சொல்றதுஹ் நம்பளுக்கு என்னங்கறத பார்த்துட்டுதான் எப்பவுமே அடுத்தது என்னன்றதை யோசிக்கணும்
கண்டிப்பா
அதெல்லாம் இன்னும் நிறைய லெசன்லாம் அனுபவிக்கணும் அப்பதான் அது வந்து நம்பளுக் கே யா இப்ப எவ்ளதா சொன்னாலூ அது போ ம் சேஞ்ச் பண்ணிக்கணுன் தோணாது ம் அது வந்து அ ஆமா அந்த அதுக்கு ஏத்த மாரி அந்த சுச்சுவேஷன் வரும்போது ஓகே இதுக்கு வந்த் து மீனிங் இதுதா அப்டீன்ற மாரி அப்றோந்தா அது புரிய வரூ
ஆமா ஆமா இதுலா என்ன திடீர்னு கா காத்து காத்து வேற அடிக்கிது மழ வருமானு தெர்ல
தெரில காத்து வெயில் பயங்கரமா இருக்குது திடீர்னு பாத்தா மழ வர மார்ருக் கே அதுக்கப்றோ ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு பாத்தா பயங்கர என்ன சொல்றது வெயில் அடிக்கிது இப்ப இவ்ள நேரோ கொஞ்சோ அப்டியே இருட்டிட்டு இருக்ற மாரி இருந்தது இப்ப வந்து நல்லா வெயில் அடிக்கிது
இப்போ இங் வெயில் அடிச்சிட்ருந்தது இங்க இருட்டு கட்டுது
உம் அப்றோ பாத்தா திடீர்னு எங்யாது மழ பெய்து அந்த மண் வாசோ வரும் போதுதா எங்கேயோ மழப்
எதா மழ பெய்யு போது இந்த காத்தில தள்ளிட்டு வர்றதுதா மழன் பேறதல்லா ஒண்ணு பேய்ல
ஆமா இல்லன்னா இது இருக்கவே முடியாது கண்டிப்பா எனக்கு வேற ஸ்கூல் ரீயோப்பன் ஆகுற வரைக் கிங் க பக்கு பக்குனே இருந்தது எங்கடா அந்த ம கிளைமேட்டஸ் ப அவைகள் அதிகமா போய் மறுடியு இன்னு உம் உம்
அதா சளியே புடிச்சுன்னா அதுல ஒரு வாரோ இருக்கும்போய் ஒரு வாரோ இல்லாம கொறைய மாட்டேது இப்பல்லா
ஒரு வாரத்தில கொறஞ்சதுனாலே சந்தோஷ படணூ பத்து பதினஞ்சு நாள் அது ஒரு டைம்ல எனக்கு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலாச்சு சளி சரியாகவே கொன கொன கொனன்னு அது ஒரு மாரி காதெல்லா அடிச்ச மாரி தலல்லா வெயிட்டா இருக்ற மாரி அது எதனாலனே தெரில அப்டி இருந்துச்சு
அதா இப்பல்லா எது எதனால எது வருதுன்னு தெரிய மாட்டேங்து எல்லா
உம் ஆமா ஒண்ணுல்ல நேத். க பலாப்பழோ சாப்டே
ம்
எண்ணி அஞ்சு டூ ஆறு பீஸ் தா சாப்டே
உம்
ஆ. நைட்டு காதெல்லா ஊருது பயங்கரமா ஊறுது
அட
தேரல
அத்தா அத்தா அதுதா இப்ப பா.. முன்ன மாரில நம்ம சாப்ட முடியாட்டுக்கு பக்க போ போவ
உம் ஹும் ஹாமா ஆஹ் நம்ப அப்பாமாலா எவ் இவ்ள நாள்ளு இவ்ளதா இருந்தாங்க நம்பக்கு என்னடானா ஆ எத சாப்ட்டாலூ சேர மாடிக்கு இத்தனைக்கு அது ஸ் சீஸ்னல் ஃப்ரூட் தா
ஆமா
அப்றோ டாக்டர்ட்ட கேட்டா எது சேர்லையோ அத விட் ட்ருங்க அவ்ளதா அப்டின்
எதுவுமே சேர மாட்டிகுதுங்க மேடம்
எதயுமே சாப்டாதீங்கன்று வாங்க அப்றோ
ஆமா சேர் அப்ப என்ன பண்றத் ஆம அப்றோ மூண் நேரமு டேப்லெட் மட்டு தா இருக்கு சாப்பாடு கம்மியா தாருக்கு
ஆமா அப்றோ சீக்ரோ போவோணு ஆயிரு
ஹா ஹா துணிலா எது காயப்போட்ருக்கியா மழ வந்தா நளஞ்சர போவுது
இல்ல இப்பதா மிஷின் ஆஃப் ஆயிருக்குது இன்மேதா கொண்போய் போடணு இல்ல போட்டாலு வ அடிக்கிற வெயிலுக்கு டூ ஹார்ஸ்ல காஞ்சிரு
ஆ அத பிரச்ன இத ஃபுல்லா ட்ரை பண்ணிடுதுல
உம் ஆமா அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல அய் இப்போதிக்கி அ காய்றதுக்கு பத்தி எதுவும் பிரச்சன இல்ல இன்னு இந்த ரொ ஒரு மாரி இந்த என்ன சொல்றது மழ காலத்துல பெய்ற மாரி நா ஸ்
ஆமா ஆமா அந்த மாரி கண்டினியூஸாருந்தாதா பிரச்சன இல்லன்
இது இப்ப மலைல் நளஞ்சா கொட இன்னு ஒரு மன்னேரங் கழிச்சு அடிக்
காஞ்சி போய்டு அதாதா பவர் கட்ருக் க எது பவர் கட்லா
அடிக்கடி இருக்குது இது வந் இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட இவ்ள பவர் கட் டெல்ல இப்ப பய்ங்கரமா பாதி நேரத்தல்லா கரண்ட் ஆஃப் ஆயிடுது
சிரமதா தூங்கும்போது கரண்ட் ஆனா அப்புற எட் ஃபேன் ஓட்லனாவே கஷ்டந்தா
உம் ஹு பேன் ஓடுனாலுமே எங்க பத் துது
யூ பி எஸ் இருக்குல்ல ஓகே ஓகே இருந்தாலு அதய எவ்ள நேர பாக்க முடியு கரண்டு இருந்தாதா பெஸ்டு
ஆமா முந்தாநாள் அப்டிதா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு
ம்
அ ஒரு டூ ஹார்ஸ் பக்கமா கரண்ட் இல்ல கரண்ட் வந்து வோல்டேஜ் இல்ல வோல்டேஜ் கம்மியாருந்தது அப்ற என்ன பண்றது அப்ற வேற வழியில்ல வின்டோவ கொஞ் நேரோ அப் ஓப்பன் பண்ணி வெ ச்சு அப்பறந்தா தூங்கன்னே ஆமா கொசுவு இருக்கு
சிரமந்தா இப்ப நெட் கரண்ட் இல்லினா எல்லார்குமே சிரமந்தா
உம் நேத்து ஈவினிங் அப்டிதா செரி சாம்பார வெக்கிறதுக்கு அ எல்லா பசங்க வெளையாடிட்ருந்தாங்க ஈவினிங் கொஞ்ச சாப்ட்டாங்க செரி சீக்ர செய்யறதுக்கு மர சூடா செஞ்சுக்லான்ட்டு விட்டுட்டே திடீர்னு பாத்தா மழ பேஞ்சு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆனவொன்னே இவுங்க ரெண்டு பேரு எனக் பசிக்குது எனக்கு வசிக்குது எனக் சாப்
உம் அத ஒரு சிலர் வந்து சட்னி ஆட்டவோம்ல சட்னி அவ்வள்நேருப்ப சட்னி ஆட்டும் போது கரண்டு போயிடும்
ஆமா அப்படிதா ஆயிடுச்சு அப்பரோ தயிர்ல சாப்பிடுங்கடா சாப்பாடு இருக்கு தயிர்ல சாப்பிடுங்கடா னா ஆஹ இங்க குழம்புதா வேணு அப்படிங்கறாங்க அப்ரோ என்ன பண்றது அப்ரோ நேத்த தயிர்லதா சாப்பிட்டாங்க வேற வழி கரண்ட் இல்லா மாரி நீடிக்குது கரண்ட் எப்ப வருனு தெரில வருமானு தெரில
ஆஹ்
அதனால இருக்கிறத சாப்பிட்டுங்கன்னா அப்ரோ கம்முனு சாப்பாடு போட்டு தயிர்ல சாப்பிட்டு கம்முனு படுத்தூங்கிட்டாங்க
சேரி ஏதோ ஒண்ணு
கரண்ட் வந்த ஒனே ஆஹ் கரண்ட் வந்த உடனே டிவி பாக்கறதுக்காக மறுபடியு நா சாப்பிட்ற நீங்க கொழம்பு வைங்க அப்படின்னா டிவில்லா கெடையாது உக்காந்துரு நா வேணா குழம்பு வக்கிற சாப்பிடுன்னே இல்ல எனக்கு போதுமாட்ருக் து வேண்டா அப்படின் ட்டு போய் படுத்துடாப்ல
டீவிகோசர சாப்பாடு
ஆமா அதுன்னாஹ் ச இப்ப தோச ஊத்தி குடுக்குற அப்படின்னா ச்சிடே ஒரு மணி நேரோ சாப்பிடுவாங்க சாப்பிடுறங்க பெர்ல அது டிவி ஆஃப் பண்டோம்ன டக்கு டக்கு டக்குனு சாப்ட்டு சாப்ட்டாதா டிவி அப்படின்னா டக்கு டக்குனு சாப்ட்டு ஓடி போய் டீவி பாப்பாங்க
சரி அப்படியாசு சாப்பிட்றங்கல்ல
உம்
சரி இங்க இருந்தாங்கனா அங்கேயு ஓடுவாங்க பசி எடுக்கு அங்க உள்ளயே இருக்றனால கொஞ்சோ கஷ்ட தானே
ஆமா இங்கேயு ஈவினிங் தா விளாட போறாங்க அவ தம்பி வேணா அப்பப்போ விளாட போவா கீழ
உம்
அது அங்க மாரி இல்லைல
ஆமா வெயில் அதிகோ ஸ்பேசிஸா இருக்கு ஆஹ
அமா அடக்க முடியல
அதாதா
போவ போவ சரியாயிரும்தா ஒவ்வொரு டைமு நெனக்கிறே போவ போவ தான் கரெக்
பிரச்சன பெருசு போவ போவ பிரச்சன சரி பெருசா எது
ஆமா இவ்ளநால கைல கால அடிச்சிகிட்டாங்க இப்ப கெடக்கிறதலா எடுத்து அடிச்சிகிறாங்க ஆமா ஆ ரிமோட் ஆஆ ரிமோட் எல்லா ஹே ஹேர் ஹேரு பேண்ட் இருக்குல்ல அத போட்டு போட்டு எல்லாம்
ஹோஹோ ஆஹ் ஆஹ்ஹ்
இல்லனா எல்லா ரெண்
அடிச்சி ஒடச்சி போட்டோல அதா எங்க மாமா ம்முமா வீட்ல அப்டிதான எல்லாரு உக்காந்திர்ந்தோ திடீர்னு பேசிட்டு டிவில அடிச்
ஹய்யயோ ஆஹ்
அத அப்ப அப்புறமா நீ அடிச்சு அதட்டி டீவி வாங்கி தர மாட்டேன்டாறு இப்ப டீவி இல்லாம உக்காந்திர்காங்க
உம் எ அப்டி பண்ணுணம்தே நீனே சொல்லுமா நீங்க எடுத்தர்ல நான் டீவி ஒடச்சிருவே அப்டிங்றா டீவி ஒடச்ச அப்ப அவ்ளோ
உம் உம் அத வேற
ஆஹ் எ வீட்ல எந்த ரூம்லயுமே ரெகுலேட்டர்ல அ சு திறுக்குறோல அந்த இது கெடயாது எல்லாமே உடஞ்சுதான் இருக்
ஏன் டெய்லி ஒடச்டீங்ளா
நல்லா ஒடச்சிட்டாங்க இங்க ஒடச்சது பத்தாதுனு அன்னக்கு ஊருக்கு ஊருல போய் ஒடச் தள்ளிட்டா கேட்ட நான்தா ஒடச்சி தள்ளுனே அப்டிங்றா
ஆஹ்
உம் எதயுமே விட்டு வக்கிறதில்ல அதுவும் ஃப்ரி அதுவும் இப்ப ஃப்ரிட்ஞ் வந்து ஏ என்னைக்கு டோர் தனியா
அதான் நீங்க விட்டுட்டு போனீங்க அன்னக்கி எல்லா வீடு அப்றோ நாளா போயிறு
பிரீசர்ல என்ன பண்ணிருக்கான் அன்னைக்கு ஊக்கு போயிட்டேன் நானு இவங்க போன் பண்ணிட்டு. என்ன பிரீசர்கக்குள்ள மன்னு. துலா மஞ்சா மஞ்சளா இருக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் மஞ்சளா மஞ்சளா இல்ல அது வந்து. மஞ்சத்தூள் தான் இருக்குது அதுல. என்ன கொண்டு போய் வெச்ச பிரிட்ஜ்ல. அப்படனாங்க நாளா எதுவும் கொண்டு போய் வைக்கல. இந்த டீவில. இந்த ஜூஸோட ஆடு இந்த ஐஸ். கிரீமோட ஆடெல்லாம் பார்த்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கு. இம் தம்பி மஞ்ச தூள்ளல்லிவச்சிருக்கா.
ஓ ஐஸ்டிரேலியா
ம் ஆமா
சோ அப் அவ்வளவு ஹைட் எட்டுது அவனுக்கு.
அப்ப ஹைட் என்ன எட்டணும் ஷெல்ப்ல கால வச்டு ஏரிக் வேண்டிதான் அப்டியா பிர்ஜ் ஸ்டாண்ட்ல பிர்ஜ் ஸ்டாண்ட்ல கால வச்சு மறுபடி பிரிஜ்க்குள்ள கால வச்சு
ம் அ அதா லாக் பண்ணி வைக்கனு இனமேலு
லாக் அத அதையும் ட்ரை பண்ணிட்டேன் லாக் பண்ணிட்டு சாவி எங்கயோ வச்சிட்ட அத ஒரு நாள் தேடிட்டு இருந்தேன் ஒரு பிரச்சன முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சன வேற இவன் ஏதாவது அ முன்னாடியே வச்சா எடுத்து க்கிறான்னு எங்கே மறச்சு வச்சுட்ட எங்க வச்சனு சுத்தமா ஞாபகம் அப்பவுமே இல்ல அப்புறம் அத ஒரு ஒரு மணி நேரம் தேடி சொன்னக்
சரி ரைட்டு இப்ப பாப்போம் கூப்புடுற.
ம் ச் சேரி ஓகே ஆ பாய்